அப்டின்னு உரம் போய்ட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா படிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ வீட்ல இருக்க பெண்கல்லா வந்து பாத்தோனா ஆ வேல இல்லாத நேரத்துல இருந்தப்போ அதெல்லா வந்து இந்த ஆ வீட்லயே இப்போ நெறைய அந்த ப்ரைடல் மேக்கப்பு சொல்லிட்டு நெறைய அந்த படிக்க தெரிஞ்சாலு படிக்க தெரியலனாலு பரவாயில்ல நம்மளுக்கு அதெல்லா ஒரு கலை இல்லையா அதனால இப்ப என்ன பண்றாங்னா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வெளியில போய் கத் துக்குறாங்க ஆ நெறைய இந்த கை வேலைகள் வந்து சொல்லி தராங்க இந்த அழகு சம்பந்தமா என்னென்ன வந்து ஒரு ஆடைனா ஒரு அதாவுது இப்ப ஒரு கல்யாணம் திருமணம்னா என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே வந்து கத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு இப் போ ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்குன் சொல்லலா ஏனா நெறைய பேருக்கு என்ன பண்றதுன் தெரியாது இப்போ இந்த தொழில் வந்து பாத்தோனா நெறைய ஆ என்ன ஆகுதுனா நெறைய எடத்துல இருக்கு இது வந் து எல்லா ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாதா இருக்கு இப்போ ஆ என்னனா இப்போ நெறைய அந்த இதுக்கு எம்ப்ராய்ட்ரி போறது அதுக்கப்புறோ வந்து இந்த ஆரி ஒர்க் அப்படின் நெறைய விஷயங்கள் இருக்கு இன்னொரு பக்கம் என்னனா அதோட அழகு சாதன பொருட்கள் பேர்லா நம்மளுக் கு இன்னமு ஒரு சில விஷயங்கல்லா தெரியாது அது என்னன்ன பயன்படுத்துறாங்கனு அ ஒன்னு ரெண்டு தெரிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு அதுக்கு மேல வந்து பாத்தோனா அ ஒருஒரு ஒருஒரு இதுக்கு ஒண்ணு ஒன்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து பாத்தோனா எல்லாமே ஒன்னாதா தெரியு இது எதுக்கு போடுறது இது எதுக்கப்பறோ போடுறது அப்டின்னு அ சில பேருக்கு தெரியாது ஆனா நெறைய பேர் வந்து இப்போ ஒரு வகுப்போக்கு பயிற்சி மாதிரியாது ஒரு கோர்ஸ் மாத்ரி இப்ப எடுத்து பண்ணிட்டிருக்றது வந்து இப்ப வீட்ல இருக்க அந்த சும்மா இருக்க அந்த பெண்களுக்கு என்ன பண்றதுன் தெரியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப் பா இருக்கு இல்லையா
ஆமா அப்போல்லா சும்மா பவுட்ரு அடிச்சி சும்மா பொட்டு வைக்றது அவ்ளோதா மேக்கப்புன்றதே அவோளா யாரும் மேக்கப்புக்கு போய் படிக்கலா மாட்டாங்க பெருசா எதுவு படிக்க மாட்டாங்க சும்மா தெரிஞ்சா லைட்டா தெரிஞ்சா போது அவுங்க சும்மா இது பண்ணுவாங்க ஆனா இப்ப வந்து சு ஒரு பேஸுக்கு போறதுக்குன்றதே பல பல பொருள் பல பொருள்கள் இருக்கு அதுவு எல்லாமே அத அ அந்த பொருள்கள் தயாரிக்கிறவுங்ளு நல்லா இப்போ வந்து சம்பாதிக்கிறாங்க எப்டின்னா அது ஒண்ணு ஒண்ணு கம்மியான பணமே இல்ல எல்லாமே வந்து அதிகமாதா இருக்கே ஒண்ணு எடுத்தா ஆயர்பா ரெண்டாயிர்பா மூணாயிர்பா இப்டிதா இருக்கொ ஒத்துக்கோ எதுமே கம்மி வெலைல இல்ல இதுக்கு இவ்ளோ வேல் வேல்யூ இருக்குன்றது வந்து இப் இப்போ ஒரு ரெண்டு வர்ஷோ மூணு வர்ஷோ காலமாக தா இப்ப என்னமோ ஹச் டி மேக்கப்புண்றாங்க என்னென்னமோ மேக்கப்புன் சொல்றாங்க இப்ப வந்து ஃபஸ்ட்லா சும்மா மண்டபத்துல சும்மாவே இருப் வெப்பாங்க இப்ப வந்து எ அந்த சொ மேக்கப்பு வந்து கலஞ்சி போவாம இருக்கிற்துக்கு ஒரு மேக்கப்பு அது ஒரு ரேட்டு அந்த மாரி ஒன்னு ஒரு ஒரு விதத்துக்கு ஒரு ஒரு ரேட்டுன்ற மாரி அன் ரேட்டுன்ற மாரி பண்றாங்க அப்புறோ நெறைய எப்டின்னா இந்த பா பார்லர் பியூட்டி பார்லர்லே இந்த சேரி வந்து நம்ப ஒரு ஃபங்ஷன்க்கு போனுனா முன்னாடியே கட் இது ஃபுல்லா இது பண்ணி வச்சி தராங்க அதுக்கு ஒரு அமவ்ண்ட்டு அது மாரி ஒரு ஃபேஸுக்கு போனா ஃபேஸுக்கு ஒரு அமவ்ண்ட்டு ஹேர் ஸ்டைல் போனா ஹேர் ஸ்டைல்க்கு ஒரு அமண்ட் ஒன்னொன்னுதுக் ஒரு ஒரு அமவ்ண்ட் அமவ்ண்ட் வச்சுதா பண்றாங்களே
ஆமா நீங்க சொல்ற மாதிரி எல்லாத் துக்குமே ஒரு தனித்தனியா கத்துக்கிட்டு அதுக்கு தனியானது வாங்குறாங்க இப் ப்போ எடுத்துக்கிட்டோம்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த பொடவை வந்து மடிப்பு இப்ப நெறய பெருக்கு வந்து அது சரியா கட்ட தெரியாது அந்த இப்ப அதிகமா அந்த இது வெப்பாங்க அதனால ஒரு என்ன ஆகும்னா பாக்குறதுக்கு வந்து ஆ ஐய அதாவ்து இருவது வயசு பொண்ணு கட்னாலு ஒரே மாதிரி தா இருக்கும் ஒரு முப்பது வயசுல்ல நாப் ப்பது வயசுல கட்னாலு ஒரே மாதிரி எடுத்து காட்ற மாதிரி இருக்கு ஆனா இப்போ அது எப்ப வந்து அந்த பொடவ வந்து கட்றது வந்து ஒரு ம் சின்ன சின்னதா அந்த இது பட்டன் சொல்வாங்க இல்லையா அதெல்லா வச்சு எப்ப கட்றது வந்துதோ அத ஒரு அழகா நம்மள வந்து ஒரு எவ்ளோ குண்டா இருந்தாலு நம்ம ஒரு பொடவ கட்னாக்கா கொஞ்சோ லேசா ஒல்லியா தெரிவாங்க அ மத்த விஷ்யங்க அதாவது வா து சுடிதார் போட்டா கொஞ்சோ குண்டா தெரிவாங்க ஆனா வந்து இந்த பொடவையிலே வந்து இன்னு வந்து நம்ம ம் அதாவது இந்த அய அந்த அயன் பண்ணி குடுக்கறதுனால மடிச்சு அழகா குடுக் கறதுனால நம்ம ஒடம்போட ஒட்டி இருக்க மாதிரி காட்டமோது இன்னு கொஞ்சோ அந்த வயசும் வந்து நம்ம சின்ன வயசு மாதிரியே இருக்கும் நம்ம வயசு நம்ம போட்ட எப்டி ஒரு அழகு தருமோ அதே மாதிரி இருக்கு இன்னொரு பக்கோ என்னன்னா வயசு இப்போ நாப்பது ஆனாலு சரிதா ஒரு இருவது வயசு பண்றவங்க மாதிரி இருக்கும சில பேர்ல்லா வந்து பாக்குறதுக்கு வந்து ஒரு நாப்பது அம்பது வயசு இருந்தாலு அவுங்கோ கொறஞ்சு ஒரு பத்து வயசு கொறஞ்சா மாதிரி மொகத் த்துல வந்து தெரியு அது என்னன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தோன்னா அந்த ஆ அந்த அழகு வந்து வம் அந்த ம மேக்கப்ங்கறது வந்து போடுவாங்க அப்ப போடும்போத் அந்த அளவுக்கு ஒரு மேக்கப்புக்கு கொறைக்கிற அந்த வயசு கொறைக்கிற அளவுக்கு இருக்கா வயசு ஏத்துறதுக்கும் சில இதெல்லா இருக்கு இந்த நம்ம படங்கள்ல வந்து பாப்போ அதுக்கான நமோ அவ்ளோ வந்து தயார் பண்றாங்க ஒரு மொகத்தோடைய அந்த இது எடுத்து அ என்ன ஒடம்புல வந்து நம்ம ஆ அவங்கள எந் எந்த அளவுக்கு வந்து மாத் த முடியுமோ அந்த அளவுக்கு மாத்துறதுக்குண்டான அந்த சாதனமு இருக்கு ஆ இது போக வந்து நீங்க சொன்னீங்க இல்லியா இந்த மேக்கப் போட்டது வந்து கலையாம இருக்கிறதுக்கு நான் ஒரு இதுப் பாத்த ஆ அது வந்து நானு அந்த இது ஒரு பாடல்ல ஒரு வந்து அந்த ஸ்ப்ரேயர் மாரி அடிப்பாங்க அது வந்து நா பாத்துருக்கே ஒரு தெலுங்கு படத்தில தா அது வந்து எதுக்குன் தெரியலேன்னு நா நெனச்ச அப்றோதா தெரியுது எனக்கு ஒரு பொண்ணு வந்து சின்ன பொண்ணு தா நா அந்த பொண்ணு வந்து இந்த ஸ்ப்ரே வந்து எடுத்துட்டு வந்தா எதுக்குன்னு தெரியல அப்டின்னு என்ன மேக்கப் போட்டதுக் கலஞ்சிருமோ அப்டிங்கிறது எதோ ஓன்னு கேட்டே அதுக்கப்றோ தா சொன்னா அது வந்து நம்ம மொகத்துல வந்து எல்லாத்தியு மேக்கப் போட்டுட்டு அத வந்து ஸ்ப்ரே மாரி அடிச்சா அந்த மேக்கப் வந்து கலையாது அப்டின்னு அதுக்கெல்லா வந்து பாத்தோனா வந்திருக்கு எனக் ஒரு அது புதுசா இருந்தது என்ன ஆச்சரியமா இருக்கு இப்டி எல்லா கூட கொண்டு வந்திருக்காங்களா இது மாதிரி ஒரு இது இருக் ப்பா ஏனா நமக்கு அந்த லிப்ஸ்டிக் அந்த ஐப்ரோ அந்த மாதிரி என்னென்ன வெளியில என்ன நம்ம ஒரு இது தெரியு இல்லியா இது பவுண்டேஷன் போட்ருப்பாங்க ஒரு சிம்பிளா ஒரு ஒருத்தர் பண்றாங்கன்னா ஐப்ரோ இருக்கு இப்ப அந்த மாரி நம்ம ஒரு இது பண்ண முடியு ஆனா இது எப்டி இவ்ளோ இது சில பேர்ல்லா பாப்போ அப்டியே ஒரு மெழுகு மாதிரி இருப்பாங்க அது எப்டி பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது என்னென்ன உபயோகிச்சாங்கன்னு
ஆமா எப்டின்னா நம்ம அவுங்க கலரே சுத்த முறா மாத்தி வச்சிருப்பாங்க அவுங்க எவ்ளோதா அந்த கருப்பா இருந்தாலோ அந்த கிரீம்ம போட்டு போட்டு சொல்லுவாங்க சும்மா வழிச்சீ எடுத்தா அப்டியே உள்ள ஒரு லேயர் அப்டியே வரும்ன்ற மாதிரிதா அந்த அளவுக் கு மேக்கப் போடுறாங்க அது கெமிக்கல் அது கெடுதல் எல்லாமே தெரிஞ்சியு ஆனா அது அத வந்து போடாம இப்ப ஒரு கல்யாணத்துல போய் சும்மா பவுடர் அடிச்சீ பொட்டு வச்சீ நின்னா யாருமே என்ன இது யார் பொண்ணுன்னு தேடுற அளவுக்கு பொண்ண விட பொண்ணுக்கு அந்த கூட நிக்கிறவங்க குடு குடும்பத்தில இருக்கவங்க எல்லாரு அவுங்கோங்க தனித்தனியா போய் அவுங்கோங்களுக்கு தனியா செலவு பண்ணி அவுங்க தனித்தனியா போட்டுக்கறாங்க இப்ப அந்த மாரிலா வந்துச்சு பஸ் முன்னாடி காலத்துலல்லா அந்த மாதிரி எல்லா பண்ண மாட்டாங்க பொண்ணுக்கு பொண்ணுக்கே போட மாட்டாங்க ஆனா இப்ப பொண்ணு தவிர்த்து மீதி எல்லாத்துக்குமே போடுறாங்க அதுக் கெடுதல் நெனைச்சீ செல பேர் வந்து இந்த வெள்ளையாவுணு அப்டின்னு சொல்ட்டு ஒரு கிரீம் இருக்குன்னு சொல்ட்டு அந்த மாரில்லா போட்றாங்க மருத்துவ நம்ம போய் எதுவுமே கே கேட்டுக்காமலே அவுங்களே இஷ்டத்துக்கு போடுறாங்க போட்டு முகம் வீணா வந்தலாம் அது ஒரு கிரீம் இருக்கு அது எப்டின்னா போட்டுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கு போட்டு முடிச்சுட்டு முடிச்சு அவங்க விட்டுட்டாங்க இல்ல எனக்கு கா வா வாங்க வசதி இல்ல அப்டின்னு விட்டு க்கா அது வந்து மூஞ்சீல்லா வே ஒரு மாரி புள்ளி புள்ளியா ஆயிடுமா அந்த மாரிலா இருக்கு அதெல்லா தெரிஞ்சு ஏ அந்த மாரிலா யூஸ் பண்றாங்க அத மாரலா
இவ்ளோ இவ்ளோ செலவு வச்சு அது நம்ப நம்ப இருக்குற அழகே அழகுதா ஆனா அத அத மேல அழகுப்படுத்தணுன்றதுக்காக அந்த மாரிலா நெறைய பேர் யூஸ் பண்றது உண்டு
ஆ ஆமா நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில வந்து இந்த மெடிக்கல்ல இருக்கக்கூடிய அந்த இதெல்லா சொல்லுவாங்க அதாவுது நெறைய பேர் சொல்லுவாங்க இல்லியா இந்த ப்ரமோஷன் சொல்லிட்டு இது பண்ணுங்க அது பண்ணுங்கணு அப்போ சீரம் அப்டிங்கிற ஒரு விஷியோ இருக்கு முன்னாடி வந்து அந்த முடிக்கு போடுற அந்த சீ ரம் தா இருந்தது இப்ப என்னடா னா வந்து முகத்துக்கே வந்து சீரம் யூஸ் பண்றதெல்லா வந்துருக்கு அது என்னன்னா ஆ இந்த மாரி போடுறது வந்து சில பேருக்கு அந்த ஒடம்போடைய அந்த மொக் க்குமே வந்து ஒரு சென்சிடிவாருக்கு சொல்லுவாங்கலியா ஒரு மென்மையா இருக்கு அந்த மொகோ அந்த கண்ணுகிட்டலா நம்ளுக்கு ரொம்ப செ அந்த சென்சிட்டிவா மென்மையானதா இருக்கு அப்ப இதெல்லா வந்து ஒரு முறைப்படி ஒரு இத பயன்படுத்துற இதெல்லா இருக்கு நமக்கு என்னனா நம்ம அத எடுத்து அப்டியே போட்ருவோ நம்மளுக்கு தெரியாது அத பத்தி அப்போ போடுமோது என்ன ஆகுனா எந்த இதுக்கு எது போ டணு அப்டின் இந்த ஒரு ஸ்கின் டைப் இந்த தோலுக்கு நம்ம இந்த தோல் போடு நம்ம போட்டா இது நம்ளுக்கு சரி வருமா அப்டின்னு நமக்கு தெரியாமுலே என்ன பண்ணுவோனா எடு த்து நம்பட்டுன் வாங்கி போட்ருவோ நீங்க சொன்ன மாதிரி அந்த மாரி ஒரு இது இருக்கு மெடிக்கல்ல இருக்கு அத நம்ம வாங்கி போட்டா நம்ம நம்ம ஒரு ரெண்டு நாள் போட்டாலே போது நம்மளுக்கு அந்த வெள்ளையா இருக்குறது நம்ம மார்னது தெரியு தெரிஞ்சுட்டு அத நம்ம எப்ப விட்ருவோமோ சில பேர் வந்து சொல்லிருக்காங்க எப்ப விட்ருவோ நாங்க விட்ருவோமோ அப்போ வந்து திரும்பி தேவயில்லாத அந்த இடத்துல வந்து தே அ நல்லா இருந்த இடத்துல கூடு தேவயில்லாது எங்ளுக்கு என்னமோ கரும்புள்ளி வர மாதிரி இருக்கு மத் த பரு அந்த மாதிரி ஆம் நெறைய விஷ்யங்கள் இருக்கு அப்புறோ வந்து நா கருப்பா திருப்பி ஆகுறது வந்து எனக் கு நல்லாவே தெரிது தேவயில்லாத ஒரு எடத்துலதா கருப்பா இருந்த மாரி தெரிஞ்சது நாங்க போ எல்லா எடமு போட்டே கடைசில எல்லா எடமு அப்புடி ஆயிடுச்சுன்னு அதா ஒரு சில இதெல்லா வந்து இயற்கையாவே நல்லாதா இருக்கு இயற்கையில நெறையா இருக்கு ஆனா செயற்கைல திரும்பி அதாவ்து உடனடியா இதுக்கு எனக்கு தீர்வு வேணு நெறைய பேர் இதுதா பயன்படுத்துறாங்க
ஆமா இப்ப இயற்கையா யூஸ் பண்ணுனா அது வந்து கொஞ்ச நாள்லே நம்ளுக்கு அது அடு ரிசல்ட் நம்ளுக் கெடைக்காது பா நாள் ஆகு அத தாங்க முடியாதுன்றதுக்காக ஒடனே ஒடனே செ சரியாகணு அப் அப்டின்ற மாரி இந்த மாரி பொருள்கள்லா யூஸ் பண்றாங்க இந்த ஆன்லைன்ல பாத்தூ செல பேர் வாங்கி இன்ன பொருளது என்னனே தெரியாமலே அத வாங்கி தரமே இல்லாம இருக்குறது நேர்லியு செரி எதுல இருந்தாலு செரி தரமே இல்லாம நம்ப நம்ப மூஞ் நம்போ மொகமுன்றது ரொம்பா நம்ளுக்கு முக்கியமான ஒரு விஷ்யோ இப்ப நம்ம வெளிய போணு அப்டினா நமக்கு தேவ ஆனா அது அத ஏன் தரமே இல்லாம ஒரு அழகு வருன் ஒரு சும்மா வாய் பேச்சுல பேசுனத அத ஒரு நம்பிட்டு அந்த மாரி ஏன் போட்றாங்க அப்டின்றது தெரில க இயற் கை முறையிலே நெறைய இருக்குதா இப்போ வந்து எப்புனா இந்த கற்றாழை அந்த மார்லா போட்டா ஃபேஸு ஷைனிங் வரு அப்புலா சொல்றாங்க ஆனா வந் அதெலா போட்டா உண்மேல வரும ஆனா ரொம்ப நாள் ஆகு அது வரைக்கு வெய்ட் பண்ண முடியாதுன்றது காரணத்துக்கா சின்ன சின்ன கொழந்தைங்களே இப்ப மேக்கப் போட ஃபஸ்ட்லா வந்து சின்ன கொழந்தைங்க இந்த ஸ்கின்னு தாங்காது அப்புலா சொல்றாங்க ஆனா இப்ப வந்து சின்ன கொழந்தைங்களே அதுக்கு ரொம்போ ஆசப்படுது லிப்ஸ்டிக் போனுன்னு அது கண்ல ம இந்த ஹை மேக்கப்குன்னே தனியா ஒரு இதுவே இருக்கு அதுக்கு பண்றதுக்கே அந்த மார்லா இருக்கு அந்த கொழந்தைங்கிள்லே பண்ண ஆரமிச்சுறாங்க இப்ப கண்ல மை வைக்கிறதுலா கொழந்தைங்கலா வக்கவே கூடாது இத்தன வய்சான ஆனவைக்குதா வைக்கணு அப்டிலா சொல்றாங்க நம்ம காலகட்டத்துல்லா அந்த கண்லவே மை வைக்கிறதே அவுளோ ஒரு பயந்துட் நம்ப் வப்போ ஆனா இப்ப வந்து ஈ ஒரு ஃபேரலவு அந்த மாரி ஒ ஒரு எப்புனா யூஸ் பண்றது இப்போ எல்லா க்ரீமு கண்ட க்ரீம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுதுங்க கொழந்தைகள்ல இந்தே
ஆமா நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன பசங்க கூட நம்மளுக்கு தெரியாததை வந்து பயன்படுத்த அனுபுறாங்க நம்மளுக்கு வந்து அந்த கண்ணுக்கு மேல வந்து ஒரு மாதிரி அந்த ஆ அதாவது சிகுனா மாதிரி தெரியும் சொல்லுவாங்க இல்லையா அந்த பேப்பர் மாதிரி மின்ற மாதிரியே இருக்கும் அதெல்லாம் வந்து போட்டா கண்டி ப்பா அந்த கருப்பு ஆகும் ஆ அதெல்லாம் நமக்கு வந்து அது இப்ப நடிகை எல்லாம் போடுறாங்கன்னா அவங்களுக்கு அத உண்டான அந்த இதெல்லாம் எடுத்துப்பாங்க ஒரு பிராண்டடா இரு நம்மளுக்கு வந்து பாத்தனா அந்த தரம் கம்மியா இருக்கும் போது இதெல்லாம் என்ன ஆகும்னா அந்த கருப்பாயிடும் நம்முளுக்கு போட்டுட்டு அத பயன்படு த்தலனா திருப்பி என்ன ஆகும்னா கருப்பாயிடும் அத மறைக்கிறதுக்கு நம்ம என்னென்னமோ அத வாங்கி போடுவோ இதனால ஒன்னு ஒன்னு வாங்கி போடும் போது நம்மளுக்கு உடம்புல இது அந்த முகத்துல வந்து சில அந்த அழகு எல்லாம் இருந்த அழகே பரவாயில்ல நான் இப்ப ரொம்ப மோச பூச மாட்ட அப்படின்னு வாங்க நா லிப்ஸ்டிக்ல்லா வந்து நா ல்ல நல்லா ஞாபகம் இருக்கு சின்ன வயசுல எல்லாம் நம்ம போட்டா அது ஒரு மாதிரி நம்ம அது ஒரு இரண்டு மூணு தடவ போடுறோம் அப்படின் தினம் தினம் போட்டுட்டே இரு ப்போ சின்ன குழந்தைங்களுக்ல்லா போட்டு விடுவாங்க இல்லையா அப்ப போட்டு விட்டுட்டு போல்லன்னா உதடு கருப்பாயிடும் இப்ப வரைக்கும் சில பேருக்கு அது மாறவே மாறாது கண்டிப்பா இயற்கையிலயே நெறைய இருக்கு ஆ நெறைய விஷயங்கள் வந்து நீங்களும் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி இந்த அழகு சாதன பொருள் வந்து நெறைய இருக்காது அதுக்குண்டான படிப்புகளு ஆ உங்க கூட பேசனதுல மகிழ்ச்சி நன்றி
நன்றி